ஆ மேம் கேக்குதுங்ளா ஆ க்ளியராருக் இங்க
ஆ ஓகே ஓகே
ம் என்ன பண்றீங்க மேம் எப்டிர்க்கிங்க
உ நல்லார்க்கே நீங்க நலார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கோ மேம்
ஆ வீட்ல எப்டி சமையல்லா முடிஞ்சுதா
ம் எல்லாமே முடிஞ்சிச்சு மேம்
ஏ வீட்லியே ஆர்கானிக் வைக்கிறதா கேள்விப்பட்டே
ஆமா மா மா ஒரு இப்பல்லாம் அப்டிதா கொண்டு வராங்க எல்லாருமே ஆர்கனிக்கா சாப்புல்லா ஹெல் தது நம்ப வீட்லே வந்து ஹார்வஸ் பண்லா அப்டின் சொல்லிட்டு அம் நம்ளே நேச்சுரலா எந்த ஒரு சைட் எஃபெக்ஸு இல்லாம சாப்புல்லான் பண்றாங்க
ஆ எப்டி டைம் செட் கடைக்குதா உங்ளுக்கு அ கொஞ்சு பராமரிக்கிறதுக்லா கடைக்கிதா டைமு
அது ஒன்னுல்ல மேம் ஸ்டாட்டிங் ஒரு டூ டேஸ் மட்டு வக் இருக்கு அதுல அதுக்கப்றோ அந் தண்ணி மட்டு ஸ்பிரிங்குள் பண்ணிட்டே இருந்தம்னா அது ஓகே இப் அவாக் ஒரு செவன் டேஸ்குள்ள அது வந்து வந்த்ரு
ஓ அப்படியா ச்செரி செரி
ஆமாமாமா ஆனா நம்ப வந்து எப்டி என்ன சீரு வாங்கி ஹேர் வாஷ் பண்றோ அது மட்டுந்தா நம்ப கொஞ்சோ ஆர்கானிக்கா ஹெல்த்தியா இருக்கணு அது சப்போஸ் இப்ப கொஞ்சோ அழுகிடுச்சுன்னா அதெல்லா கொஞ்சோ பாக்கணு அதுக்கேத்த மாரி கொஞ்சோ தாங்கறதா அந்தந்த சீசனுக்கு தாங்கறா மாதிரி எடுக்கணும் மேம் ஆமா
இப்ப எப்டி அது எங்கியாது யாராது கடை வெச்சிருக்காங்க இல்லையா இப்போ
ம்
ஆ சீட்ஸ் அங்க அந்த மாரி வாங்குறீங்ளா இல்ல எந்த எடத்துல அந்த மாரி பிளான்ட்து வாங்குறீங்க நர்சரில அந்த மாரி வாங்கிறீங்ளா
ஆ ந நர்சரி கூட நர்சரில விப்பாங்க இருந்தாலு இப்ப ஆன்லைன்ல வந்து அதுக்குன் தனியா பேஜெல்லா இருக்கு அதுல வந்து நம்ம பர்சேஸ் பண்ணிக்கலா அது வாங்கிட்டோனா நம்ப வந்து அந்த கே போட்றா மாதரி இரு
ஓகே எந்த மாரி சீட்ஸெல்லா போடுறீங்க இப்போ
எது மாதிரினா இப்ப ராடிஷு அ ம் அப்றோம் நம்ப கடுகு சொன்னனல்ல மஸ்டர்டு
மஸ்டர்டு வந்து மறுபடி கடுகாவே வருதா இல்ல வெறு செடி வளந்து நீங்க அத ச சமையலுக்கு எதுக்காது பயன்படுத்திகிறீங்ளா
அந்த மைக்ரோ கிரீன்ஸ் வருதுல அந்த மஸ்டர்டுலந்து அததா நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஒரு சடன் இன்ச்சு வந்தனொன்னே அத கட் பண்ணி நம்ப அதுக்கு வந்து எடுத்துக்லா இப்ப சேலடு அது அதுக்கப்றோ வேற எதாச்சு நம்ப பிரிப்பேர் அப்பனா அதுக்கு மேல போ ஆமா டாப்பிங்கா போட்டு சாப்பர்றா மாரி இருக்கு
ஓ ஓகே ஓகே இப்ப ரேடிஷ்க்லா எப்டி அந்த அந்த பேக் இரு க்குல்ல கிரீன் பேக் அந்த பேக்ல அந்த மாரி வெக்கிறீங்ளா
இல்ல நம்ம இப்ப இந்த ஸ்கொயர் ஷேப்ல ஒரு கண்டெய்னர் வெச்சு ட்டு சின்ன சின்னதா ஸ்கொயர் ஷேப்ல இப்ப எக்கு எக் யூஸ் பண்றோல்ல அந்த ட்ரே இருக்குல்லங்க கடைல எல்லா அந்த சைஸ்ல வெ சுக்கிறாங்க ஆமா அதுல வந்து நம்ப வந்து இந்த கொ க்கோபீட் இருக்குங்கல்ல சாயில் இல்லனா கொக்கோபீட் போட்டுக்கலா அப்டி சாயில் இருந்துச்சுன்னா நம்ம அதுல ரொம்ப டென்சிட்டி கம்மியா இருக்க சாயிலா பாத்து ரெட் சாயில அதுல போட்டுக்கணு போட்டுட்டு நம்ப வந்து சீஜ வந்து நம்ம அப்டியே லைட்டா தூவிட்டு பிரஸ் பண்ணி விடணு அந்த மண்ணுல பிரஸ் பண்ணி வுட்டு ட்டு அதுக்கப்பறமா அது கொஞ்சோ லைட்டா வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டே இருக்கணு தண்ணி
ம் ம்
இத வந்து நம்ம த்ரீ டேஸ்க்கு வந்து கொஞ்சோ டார்க்கா வீட்ல வந்து லைட் வெளிச்சம்படற எடத்துல வெச்சுட்டு அதுக்கப்பறமா நம்ப வந்து கொஞ்சம் மொள வந்தவுடனே நம்ம வெயில்ல வெக்கணு
ம் ஆ
வெயில்ல வெச்சு வெச்சு வெச்சு எடுத்துட்டு அதே மாரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இருக்கணு தண்ணி அது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அதோட குரோத்து இன்க்ரீஸ் ஆகு ஆமா அதுல நியூட்ரிஷன் எல்லாமே அது கரெக்டா அது மெயின்டெய்ன் ஆயிடு
ட அளவு எவ்ளோ வப்பீங்க ரொம்ப அதிகமா தண்ணி இருந்தாலும் வந்துருமா இல்ல தண்ணியே இல்லைனாலும் அது வளருமா
இல்ல மேம் தண்ணி இல்லன்னா வளராது தண்ணி வந்து ஈரப்பதமா இருக்கணு
ஆ இல்ல ரொம்ப அதிகமா தண்ணி இப்ப மழ டைம்லா இப்ப நம்ம கவனிக்காம வெ வெளியில வச்சுட்டோம் அப்டின்னா மழ தண்ணி ரொம்ப அ அதிகமயுடு எனி டைம் அத் தண்ணிலேயே இருக்கோ சோ அதனால கீர வகைகள் லா கொஞ்சொ அழுகிப் போயிடாத அப்டி கேக்குற
அதான் மேம் அந்த பாக்ஸ்ல வந்து ஃபோர் சைஸ்லயும் கார்னர்ல வந்து ஹோல்ஸ் போட்டு வைப் பாங்க எக்ஸ்ட இருந்துசுனா ஆம் ப மா எக்ஸஸ் வந்து அதுலயே அப்டியே வந்துரு கீழேயே அதனால ஒன்னு ப்ரச்சன இருக்காது அது தேவையானத மட்டு இது பண்ணிட்டு கீழே அப்சர்வ் பண்ணிட்டு அப்றோ விட்டுரு அது அது இப்ப மார்க்கெட்ல நல்லா ட்ரெண்டிங்கா போது ம்
ஓகே இப்ப வெஜிடேபிள்ஸ் ஏதாது ட்ரை பண்ணியிருக்கீங்ளா
ஆ வெஜிடேபிள்ஸ் கூட இப்போ ஆ ம் மோஸ்ட்லி வர்றது எல்லாமே தண்ணி கம்மியா இருந்தாலும் வராம ரி அது மாரி லா தக்காளி அதெல்லா கொஞ்சொ தண்ணி போட்டாலு வந்துரு அ ஆட்டோமெட்டிக்கா நறியா அந்த சீட்ஸ் அ வந்து அப்டியே நம்ப புழிஞ்சு விட்டுட்டா அது ஆட்டோமெட்டிக்கா வருது ஆனா அ ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கு அதுகப்றொ அது சாஞ்சிடுது
தக்காளி அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கறதால
ஆ ஆ
ஆமா டெரஸ் கார்டன்ல தக்காளி வளைய அப்றோம் கீர வகைகளு அதெல்லா கூட போட்டிருக்கோம் கலவக்கீர மாதிரி எல்லாமே பறிச்சு செய்வாங்க
ஓ ஆ
ஆ அதுக்கப்றோம் இது பனானா கூட வந்திருக்கு மேம் மாடித்தோட்டம்ல போட்டு ரெட் பனானா
மரம்லா போடுறாங்களா
ஆமா ஆமா வருது வருது மேம் இப்ப ஹைபிரிட்ஸ் லா வருது ல்ல
பப்பாங்களே அதனால
ஆமா இப்ப பெரிய இப்போ ட் டேங்க் மாரி தண்ணி டேங்க் அந்த சைஸ்ல வச்சுட்டு அதுல போட்னா கரெக்டா வருது மேம் ஹைபிரிட் பாத்து வாங்கணு சின்னதுலயே வர்றது காய் அது மாரி லா ஆமா எங்க சித்தப்பா வீட்டுல வளர்க்கறாங்கமா மாடி தோட்டம் அவுங்க வந்து ஃபுல்லாவே இது மாரிதா பண்றாங்க டெரஸ் கார்டன்ல லெமனு அப்றோ ஐஸ் ஆபிள் அதுக்கப்றோ நெறயா ட்ரீஸ் லா போட்ருக்காங்க மேங்கோ லா கூட வந்துருக்கு
ஓகே ஓகே அதுக்கு இப்ப பூச்சி எல்லா நெறைய இருக்கு மே அதுக்கு நீங்க என்ன மாரியான கெமிகல்ஸ் யூஸ் பண்றீங்க அதுக்கு பூச்சி வராம எலையெல்லா பூச்சி சாப் படாம இருக்குறதுக்கு
அதுக்கு வேப்பெண்ண இருக்குங்ல்ல வேப்ப எண்ண அதுக்கப்றோ அந்த ம் நெறைய கி நம்ப காய் லா கட் பண்றோல இங்க அதோட வேஸ்ட் லா இருக்கு அது எல்லாமே நம்ப டிகம்போஸ் பண்ணிட்டு அது கூட இந்த வேப் பெண்ணு ஒரு சில அ இதெல்லா போடுவாங்க அதெல்லா போட்டு நல்லா ஒரு ஒன் வீக்குக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுல வர தண்ணி வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணுவாங்க ஹ
ம் ம் இல்ல அது வந்து நல்லா வேர்க்கு சத்தா இருக்கு ஆனா பூச்சிங்க அதனால வராம இருக்குமா ஏன் நெறய பேர் எறும்பு பவுடர் லா போட்றாங்கல்ல ம் அதுல எறும்பு சின்ன சின்ன வண்டுங்கலா போய் அந்த இலய தண்டு லா சாப்டுட்டு போயிடுது சோ அந்த மாரி பூச்சி வராம இருக்குறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லா விக்கிறாங்கல்ல அதுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கடையில கெமிக்கலா வாங்குறீங்களா இல்லன்னா இப்ப வீட்லயே சில பேர்லா யாராது மாட்டு சாணோ போடுவாங்க அந்த மாரி மாட்டு சாணம் அந்த மாரிலா ஏதாவது யூஸ் பண்றீங்களா அப்டின்னு கேக்குற ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா அப்டியா ஓகே ஓகே இப்ப செடிகள் ஆ மாட்டு சாணமே யூஸ் பண்றீங்ளா ஓகே ஓகே மாட்டு சானோ சில பேர் முருங்கை கீரைகள் எல்லா மாட்டு சாணோ வெப்பாங்க பாத்ருக்கீங்ளா அந்த முறைகள்ல வந்து மாட்டு சாணம் வைக்கும் போது என்ன ஆகு அப்டின்னா அதுல இருக்கற அந்த சத்துக்களோ இல்ல பூச்சிகள் இதெல்லா வராம இருந்து அந்த முருக கீர வந்து துளுர்த்து வரு அந்த மொன துளுர்த்து வளரதுக்காகவே மாட்டு சாணோ வப்பாங்க ஆ இப்பெல்லா நெறய பேரு தொட்டியிலே முருங்கக்கீர வக்கிறாங்க அது வளர்ந்து வரும்போது அது ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்டியே வெட்டி வெட்டி விட்டு வளர்ந்து வளர்ந்து வருது ஆனா வீடுகள்ல வந்து முருங்ககீர பெருசா வரு மரம் மாதிரி அதனால எல்லாரு என்ன பண்றாங்கனா தொட்டியில வச்சு துளுர்த்து வரு போது அந்த கீரைகள யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குறாங்க அந்த கீர தேவ அப்டின்றதுக்காக இப்ப அது மரமாகி காய் வைக்கிற அளவுக்கு வேண்டா கீரையே போது அப்டின்ற அளவுக்கு அவுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ம் ஆமா ஆமா ம் ஆமா நல்லது முருங்கக்கீர எல்லா வந்து ரொம்ப நல்லது அதுல அதிகமா இரும்பு சத்து இருக்கு கொழந்தைங்களுக்கெள்ளா கூட சாம்பார்ல ஒரு கைய போட்டு சாம்பார் ஊட்றாங்க கடையல் மாரி கடஞ்சி மாசமா இருக்கிறவங்களுக்குலா அதிகமா வந்து முருங்கக்கீர தா குடுக்குறாங்க உடம்புக்கு ரொம்ப சத்து அப்டின்றதுனால ஆமா கொழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்தே முருங்கக்கீர குடுத்து பழகிடணு இல்லன்னா அவுங்களுக்கு வந்து முருங்கக்கீரையுடைய சத்து அது வந்து கொஞ்ச